வணக் கம் வணக்கம் தோழரே கண்டிப்பா உங்களை நான் இந்த இணையத்தில் நான் உங்கள உங்ககிட்ட பேசுறதுக்கு மிக மிக வணக்கம் அன்புடன் வரவேற்கிறேன் மிகவும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன்நல் நல்வரவு உளமார்ந்த வரவேற் பும் உங்களுக்கு நான் வரவேற்கிறேன்
ரொம்ப நல்லது ஆ வணக்கம் வணக்கம்
மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சிங்க நான் நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்டீங்களா
ஆ நான் சாப்டேங்க நீங்க என்ன என்ன சமையல் வீட்ல
ன்னலா சாப்ட்டீங்க
அப்படியாங்க ஆமாங்க இந்த வெயிலுக்கு தயிர் சாதன்றது ஒரு நல்ல உணவு தயிர் சாதத்துக்கு கடிச்சிக்கிறதுக்கு என்னங்க சாப்ட்டீங்க
அதுக்கு நமக்கு தேவையானது இப்போது எதுவு இல்ல மொளகா மோ மோர் மொளகான்னுவாங்க அது உங்க ஊர்ல என்னன்று சொல்லுவாங்க தெர் அதா ஆ எங்க ஊர்லலாம் பாத் எங்கன்னா மோர் மொளகா சொல்லுவாங்க அந்த மோர் மொளகா தா நாங்க சாப்பாட்டு கட்ச்சுப்போ ஆனா அந்த மொளகா இப் போ காலி ஆயிடுச்சு சோ அனால நாங்க தயிர் சாப்பாடு இருக்கிறதே நாங்க சாப்டுவோ
ஓகே ரொம்ப நல்லதுங்க இந்த பச்ச மொளகால்லா கச்சின்னு சாப்ட்டா நல்லா இருக்கன்லங்க
ஆமா ஆமா நல்லது நல்ல விஷ்யந்தாங்க அதுவு நல்ல விஷ்யந்தாங்க ஆ கண்டிப்பாங்க
அப்புறமா இந்த நீங்க சொன்னீங்கல இந்த பழுது வந்து எனக் எப்பவ்மே காலைல சாப்புடுவே அப்டின்ட்டு அதுக்கு அதுக்கு எப்டி அது அது ஹலோ
சொல்லுங்க சொல்லுங்க
அதுதாங்க இப்போ இந்த பழுது சாப்பிடும் போது பச்ச மொளகா சாப்டுங்க அந்த மாரி இருக்குங்க இப்ப சப்போஸ் இது வந்து காரமாயிடுச்சுனா கூடொ இப்ப நம்ம தண்ணி குடுச்சா அப்புடி இருக்கு ஏனா அதோட டேஸ்டே வந் து அப் சுவையா சுவை இப்ப நம்ப சமைக்கிற சுவை கூட அந்த மாரி வராது பழுது மாரி வராது
ஆமாங்க கண்டிப்பா உறுதியாக நீங்க கரெக்ட்
அது எப்புடி சொல்றது இப்ப நம்ப சாப்பாடு செஞ்சு மிந்து போன சாப்பாடு அப்படி தண்ணி மட்டும் தான் ஊத்துவோம் மத்த நம்ம இதுல குழம்புல செய்யறதோ வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது
கண்டிப்பா கண்டிப்பா இது இதுவே உண்மை நீங்க சொல்றது இப்போ எல்லாமே உண்மை தான் நீங்க கரெக்டா சொல்றீங்க ஆனா இது எல்லாருமே உணர்ந்தாங்க ஆஹ் எனக்கு நம்ம நாடும் கொஞ்சம் நல்லா செழிப்பா இருக்கும் நம்ம மக் மக்களும் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா இது யாரும் பண்றது இல்ல ஆனா இதுதான் நம்ம காலத் த்தி முன்னோர் வாழ்ந்த சாப்பிட்ட உணவு ஆனா இப்ப யாரும் இத மதிக்க மாட்டறாங்க
ரொம்ப நல்லது
நல்லது நல்லது இதுவே காலத்தின் தேவையா இப்ப இருக்கு இப்போ யாரும் அது சிக்கன் ரைஸ் ப்ரைட் ரைஸ் எல்லாம் அந்துக்கு மாறிட்டாங்க
ஆமாங்க என்ன அது அதுக்கு அவங்க அவங்களுக்கு அது சுவையா இருக்கு நம் நம்புளுக்கு பழுது கூலு அந்த மாரி இருக்குது சுவையா இருக்குது அவ்வளோதாங்க இப்போ சிக்கன் ரைஸ் இந்த ப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப் டா அவங்களுக்கு கொஞ்சம் தீமைகள் அதிகமா இருக்கு இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பழுது சாப் நம்பளுக்கு வந்து நல்ல உணவு நம்பளுக்கு நல்ல உடம்பு அப்படி இருக்கும் நல்லா இரும்பு மாரி இருக்கும் இப்போ சிக்கன் ரைஸ் அந்த மாரி சாப் ட்டா வயிறு வலிக்கும் அதுக்கப்பறம் அத சாப்பிடே இருந்தா வயிறு வழிக்கும் அதால ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்ற அதச்ச ஏதாச்சும் ஒரு நோய் வரும் அதெல்லாம் அது வருது தவ தவிர் சென்னல அது அவங்களால முடியாதுங்க அது அவங்களால முடியாது அந்த அவங்க சாப்பிடறவங்களால அது முடியாது உம்
அதே அதே வேலையில என்னன்னா அதே வேலையில அங்க சாப்படுறவன்னும் நம்ம வீட்டில் சமைத்து சாப் ம்னா அதுக்கான என்ன தேவையோ ஆரோக்கியமானது என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்குங்க ஆனா இப்ப இரு யாரும் செய்ய மாட்டறாங்க ஏனென்றால் அவங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறியா இருக்கோணும் நமக்கு சொகுசாக இருக்கணும் லேசாக இருக்கணும் அது தாண்டி தாண்டி நம்ம பைசா குடுத்து டக்கு நா அங்க போட்டோம்னா பைசா குடுத்தா சாப்பாடு டக்குன்னு சாப்பிட்டு அதுக்கான வேலையே நெக்ஸ்ட் வே இதுவே அவுங்க தொடங்குறாங்க அதனால இப்ப யாரும் அங்க இப்ப பிரியாணி இப்போ கடைல இருக்குன்னா இப்போ யாருமே இப்போ வந்து வீட் செய்யறதுக்கு எல்லாருமே சோம்பேறி தனம் தான் படுறாங்க
ஆமா
ஆகையால் இந்த தவறு எல்லாருமே தவிர்த்து எல்லாருமே ஒற்றுமையா உணர்ந்து எல்லா வீட்லயே சமைத்து சாப்பிட்டா மேலும் மேலும் நமக்கு தேவை தேவையான ஆரோக்கியம் வந்து எல்லாமே கடைக்குங்க தாராளாமங்க நீங்க உணர்ற மாரி இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லா நாங்கன்னா மிக்க நன்றி அப்டி யாரும் உணர மாட் இனி ஜென்ரேசுக்கும் இனி நம்மள மாரி ஒரே ஆடி இந்த மாரி ம்ம்ம் ஆ கேமில் இதுல போ இந்தமாரி விளையாட்டில் கேமில் போன் கேம் ல் விளையாட் பொழுதுபோக்காக வீணாக்காமல் நம்மீதம் இல்ல நமக்கு தெரிந்த விடம் இந்த மாதிரி ஆலோசனைகளை பற்ற அவங்க மேலும் மேலும் இந்த இந்த காலத்து ஜென்ரேஷன் கொஞ்சோம் மேலும் மேலும் வளர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நல்லது நல்ல விஷயம் நல்ல விஷயங்க நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க ஆனா இதுக்கான நீங்க ஆஹ நல்ல ஒரு எப்டி சொல்றது இந்த நாட கான என்ன அவசியமோ அதுக்கான என்ன விடையோ அத நீங்க கரெக்டா நீங்க இப்ப தீர்மானம் எடுத்தீங்க அதுல நீங்க
ஆமா ஆமா ஆமா ஒகே ஒகே ஒகேங்க அதுதாங்க இப்ப நம்ம வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா இந்த மொ மொபைல் வச்சு விளயாடுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட் நிறைய பேர் வந்து அ இந்த கைபேசி மூலியமா கேம் வெளயாடுறாங்க அது மூலியமா பணத்த விடுறாங்க அதுக்கப்பறமா நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் விடுறாங்க அதுக்கப்பறமா ஒரு இப்போ எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர்ல வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தர் லீடு எடுத்து அது பண்ணாங்கன்னா இப்ப எப்படி சொல்றது ஒரு விளையாட்டு மைதானத்துல அவரு வந்து இந்த ட்ரைனிங் பண்றாரு ஒரு ஒரு நிறைய பேர் இருந்து ஒரு குரூப்பு வச்சு அவங்க ஒரு பத்து பேரு இருபது பேரா வச்சு நம்ம ஒரு இந்த டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பயிற்சி வைக்கிறாருன்னா அவங்க வந்து அந்த மாரி நம்ம வெ வச்சு நம்ம வந்து இந்த இந்த கைபேசி மூலியமா அது தவிர்த்து அது மூலியமா இது கூட முக்கியம்
கண்டிப்பா கண்டிப்பா இதுல என்னனா இப்ப இப்ப நிறைய பேரு இந்த ஃப்ரீ ஃயர் ஃப்ரீ பிரீ பையர் ஒண்ணு ஒரு கேம் ஒண்ணு இருக்கு அது வந்து என்னன்னா தொலைபேசியில விலா இப்ப மா விளையாட்டு அது நம்ம ஆரோக்கியத்துக்கு அப்ப நம்ம விளையாடுரன் நா கூட அது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இது எல்லாருமே இந்த விளையாட்டைம் எதனால விளையாடுறாங்கன்னா ஒரு எனக்கு அந்த எனக்கு அந்த கேம பத்தி எனக்கு எப்டி இருக்கும் பப்ஜி சீ எல் கேள்விபட்டோம் பி பேரும் அதேதான்றாங்க எங்க வீட்டு பக்கத்துல இந்த கேம் விளயாடுறாங்க எதனால நீங்க இந்த கேம் விளையாருங்க எத அதனால நீங்க ஆர்வத்த காட்டுறீங்க அப்டின் நான் கேக்குறப்போ அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா விளையாட்டு மன அழுத்தத்தை எங்களுக்கு குறைக்க உதவுகது அப்படின்னு எங்களுக்கு
ஏங்க அதுக்கு நீங்க ஓடி ஆடி விளையாடுன்னா அதுக்குறுக்காம இப்ப இந்த கைபேசி கொடு தருதாமா
இப்ப அதுதாங்க நாடு நானான் முதாலே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் எடுத்துக்காட்டாக ஒரு பிரியாணி சொன்னனேன் அதைதான் இப்ப எல்லாருமே இந்த காலத்துல எல்லாருமே ஒண்ணு பல தொடர் தொடர்ந்து வேலை செய்யற ஒரு வேலையாவே இருக்கு எல்லாமே நா பிரியாணி மட்டும்மல்ல எல்லாமே அதனால இப்ப வந்து அதுவு நம்ம அளவுக்கு மீறினா சும்மா நேரத்தை வீணாக்காம அதுக்கான தேவையானது நம்ம போயிட்டு தேவையனா நம்ம அப்படிய வயல அப்படி சுற்றி வந்த தலழத் என தேவையான நம்ம மன அழுத்தத்தை குறைக்க உதவுது ஆனா இது யாரும் பண்றது இல்லை ஆனா நா என்ன சொல்றன்னா நீங்க அதுல வின் பண்ணா போயா என்னம வரும் போல அதுல வந்து பிரீ பையர் போயா வாங்குவது நல்லது இல்ல அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியு இப்ப இல்ல போயா வாங்குவது நல்லது ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதை விட நல்லது முக்கியம் ஆனா அது இந்த காலத்தில்இருக் இருக்கிற இளைஞர்கள் யாரும் சிந்திக்க இ இல்லை
கரெக்டா சொல்றீங்க சிந்திக்க நீங்க அது அது இது மட்டு இல்லங்க இந்த காலத்து இளைஞர்கள் வந்து போதைக்கு ஒரு அடி டேஷன் ஆகுறாங்க அடிமை ஆகுறாங்க
சொல்றேன்னா அதுக்கு நல்
இப்ப அதால அதால அவங்க வந்து அதால அவங்க வந்து ஒரு முப்பது வருஷம் கூட அவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டறாங்க பின் காலத்துல வந்து நல்லா ஒரு புடி சோறு சாப்பிட்டாங்கன்னா அப்டி செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு அப்பெல்லா சோத்துக்கே வந்து வழி இல்லாம இருந்து
கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க வந்து எல்லாரும் வந்துஹ இப்ப கேம் விளையாடுறவங்க எல்லாமே நா இப்போ ஒரு ப்ரீ சா கேம் வெளாடுறாங்க அதுக்கான நேரத்த ஒதுக்கிட்டு வெளயாடுறாங்க அந்த நேரத்த படிப்பிலும் இல்ல குடும்பத்திலும் இல்ல நம்ம விவசாயத்திலும் இல்ல அப்டியு இல்லாத உடல் நலத்துக்கு இல்ல ஒரு விளையாட்டுலு அந்த அளவு அந்த முக்கியத்துவத்த கொடுத்தா இன்னும் நமக்கு நல்லது இல்ல
வாங்க
கண்டிப்பா நல்லதா இல்லைங்களாங்க அதுதாங்க கண்டிப்பா நீ கண்டிப்பா அதுதா கண்டிப்பா இது எல்லாரு இன்னொன்னு என்ன மா ஹ விளையாடணு அதுக்காக நேரத்த வீணாக்க கூடாதுங்க அதுக்காக வீணா கூடாது நான் விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கணும் படிப்பு ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிறவங்க யாரும் அது பண்ண மாட்டாங்க அந்த திருமி அந்த பீபர்ல விளையாடுற திருமியை அதுல காட்டாமல் நீங்க வந்து வந்து ஒரு ஆரோக்கியத்தோடு வெளயாடுற திறமையில அதுல காட்டினன்னா நீங்க சிறந்த வீரர் நான் ஒத்துப்பேன் ஆனா அந்த போனில் நீங்க வீரர் சொன்னிங்கனா
எனக்கு என்ன தெரியுமாங்க ஒரு பெரிய ஆச இப்ப வந்து நம்ம ஊர் இதுக்ன்னு ஒரு பெரிய ஒரு மைதானத்த உருவாக்கி அந்த அது மூலியமா ஒரு டிஸ்ட்ரிக் லெவலோ ஸ்டேட் லெவலோ இந்த இன்டர்நேஷ்னல் ப்ப லெவளோ யாராச்சு நம்ப ஊர்ல ஒரு அஞ்சு ஆறு பேராச்சு நம்ப நல்லா ஒரு ட்ரயின் பண்ணி அவுங்கல நல்ல ஒரு டிஸ்டிக் லெவலாச்சு ஆட வச்சு பிராக்டிக்ஸ் பண்ணி அவுங்கள நல்ல ஒரு வாய்ப்பு குடுத்து அவுங்களுக்கு எப்டி சொல்றது நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போனும்ன்னனு எனக்கு ஒரு ஆசங்க
நல்ல நல்ல விஷயங்க நீ சொன்னது பாத்தீங்கன்னா அத் தன்னியா நல்ல ஒரு விஷ்யங்க வ
ம் நம்ம தமிழ்நாட்டுக்குன்றது வந்து நம்பளுக் பெரும சேக்கணும்
ஆமாங்க நீங்கள் நீங்க வந்து இப்ப சொன்னது மிக மிகவும் இண மிக்க மகிழ்ச்சிங்க நீங்க சொன்னது அனைத்திலும் எனக்கு உலமாந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன் ஏனென்றா இன்றைய இளைஞரை ஹ தொலைபேசியிலும் ஹ இணைய இன்ஸ்டாகிராமும் நேரத்தை செலவிடுகிறார்கள் செலவிடுதுக்கு பதிலாக நீங்க விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெற வேண்டும் என்று நீங்க சொல்லுறீங்க அதற்கே நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன்
நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றிங்க